அலோ
சாப்டிங்களா
அ சாப்டாச்சு
என்ன பண்ட்ருக்கீங்க
சும்மா தா நீங்க
நாங்க இப்ப தா சாப்ட்டு ஒக்காந்துட்டுருக்கோ
என்ன சாப்ட்டீங்க
நாங்களா இட்லி தோச பரோட்டா வெஜ்டபிள் ரைஸு ஒயிட் ரைஸு ரசம்
இவ்ளோ சாப்
தயிர் சாதம் ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் போயிட்ருந்தோம் பேமிலி அண்ட் பிரண்ட்ஸு சரி அங்க போய் சாப்ட்டு வந்ததுதாங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
இட்லி சட்னி
ஓகே ஓகே அப்பறம் எப்டி போனது இந்த நாள்
ம் ஜாலியா போச்சி உங்களுக்கு.
ஆ நல்லா போச்சுங்க எங்கே போய்ருந்திங்க.
எங்கியு போல வீட்லதா இருந்த நீங்க.
நாங்க வெளிய போயிருந்தோ பக்கத்துல நம்ம ஏரியா பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. ஆ அங்க போய்ட்டு எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாதா போயிட்டு வந்தோ
ம்
அங்கேயே வந்துட்டு பாத்திங்ன்னா ஃபிஷ்ஷு எல்லாமே எங்க டிரைவ் இது பண்றாங்க தவால தவா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா?
என்ன ஃபிஷ்ங்க?
கல் மீன் சொல்லுவாங்க.
ம் ஆ
தவால போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. ஆஆ அது ஆமா ஆமா அது நம்ம எரல. கொஞ்சோ ஃபெமிலியர் எல்லா கர்நாடகா சைட்லா சாப்ட்டு போவாங்க
நீங்க நார்த் சைடா சவுக்கா?
நாங்க நார்த் சைடு தா
ஓ சேரி
ஆ ஆ ஆ செரி எல்லாகல போய் சாப்ட்டு அப்டே ஒரு பார்க் போய்ட்டு வந்தோ ம் ம் இப்ப இன்னைக்கு நாளைக்கு சொல்லுங்க
பரவால் நீங் சொல்லுங்
இன்னைக்கு நாளைக்கு லீவுங்களா
ஆ ஆமா லீவுங்க
ஓகே ஓகே.
ஃபஸ்ட்டு சாட்டர்டே எப்போ லீவு செகண்ட் சாட்டர்டே வச்சிருவாங்க.
ஆ ஆ செகண்ட் சாட்டர்டே இருக்கும் தேர்ட் சாட்டர்டே ஒர்க்கிங்கா டேங்களா.
என்னங்க.
இல்ல செகண்ட் சாட்டர்டே மட்டுதா ஒர்க்கிங் டேங்களான்னு கேட்ட
ஆ ஆமாங்க ஃபஸ்ட்டு சாட்டர்டே எப்பமே லீவு.
ஆ ஆ அப்பல்லா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாட்டர்டே மட்டு தா லீவு உடுவாங்க.
ஓ
மத்த டேஸ் எல்லாமே ஒர்க்கிங் டேவா இருக்கும் இப்ப எல்லாமே டேஸ் லா மாறிர்ச்சி ம்.
ஆ உங்களுக்கு குழந்தைங்கல்லா.
எனக்கு ஒரு பொண்ணுமா
ம்
டூ இயர்ஸ் ஆகுது
ஓகே என்ன பெட்ஸ்ல்லா வச்சிருக்கிங்க
வீட்ல பெட்ஸ்ல்லா எதுவு இல்ல எங்களுக்கு பெட்ஸ் அவ்ளோவ புடிக்காது
ம்
ம் ஒய்ஃபு அந்த பூனைய பாத்த பயப்படுவாங்க அந்த மாதிரி
உங்க ஒய்ஃப் என்ன பன்றாங்க
ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தா அது இல்லாம வீட்ல மிஷின்ருக்கு டைலரிங்க்கு ஆமா ஸ்டிச்சஸ் எதாது பண்ணுவாங்க யாராது குடுத்தாங்கன்னா
ஓ உங்களுக்கு பையனா பொண்ணா
பொண்ணுங்க
ஆ பொண்ணென்ன பண்றாங்க
பொண்ணு இப்ப தா டூ இயர்ஸ்
ஓ இப்பதா ரெண்டு வருஷமே ஆச்சு
ஆமா ஆமா
ஓ
நீங்க ரீசன்டா எங்கயாது வெளிய போயிட்டு வந்தீங்களா
ம் வெளிய போயி ரொம்ப நாள் ஆச்சு தோணுச்சுன்னா போவ ஃபேமிலி கூட தோன்லன்னா ஆஹா போனதில்ல
ஹா ஆ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தா எப்பயுமே வெளிய போவோ ஃபேமிலின்றத விட
ம்
ஃப்ரெண்ட்ஸ் கூட தா அதிகமா வந்து வெளிய சுத்தறது சாட்டடே சண்டேஸ் வந்து ட்டாவே எல்லா பைக்லயே வந்துட்டு ஒரு மூணு பைக் எடுத்து போவோ
கூட போறது ரொம்பவே ஜாலியா இருக்
ஆமா ஆமா நைட்டு பிளான் பண்ணுவோ சடனா மார்னிங் கெளம்பிடுவோ
ம்
ஆ பக்கமா இருக்கு ஒரு நைன்டி கிலோமீட்டர்ருந்தா கூடவே வண்டிலியே போய்ட்டு வந்துருக்கோ
ம் எங்கல்லாம் போயிருக்கீங்க
நாங்க வந்துட்டு பக்கமா ஹில் ஸ்டேஷன் ரெண்டு போயிருக்கோ
ம்
அப்றோ வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ஃபால்ஸ் போயிருப்போ நறைய இந்த மாரி தா ஹில்ஸ் சேஷன் தா அதிகமாக போயிட்டு வருவோ
ம்
ஆ ஏன்னா அந்த டிரைவிங் பண்ணிட்டு ரொம்பலாங் போயிட்டு வரதா கொஞ்சோ நல்லா இருக்கு நம்ம லோக்கல்லே சுத்திட்ருந்தா டெய்லியு லோக்கல்ல தான பாத்துட்ருக்கோ இல்லயா
ம்
அதனால ஹில் ஸ்டேஷன் அந்த மாரி போய்ட்டு வந்துருவோ ஏனா கொஞ்சோ கிளைமேட்டு சேஞ் ஆகு
ம்
நமக்கு எப்பயிமே வெக்கையா இருக்கு வெயில் அதிகமா இருக்கு அதனால சாட்டர்டே சண்டேஸ்ல அவுட்டிங் போயிட்டு வந்தரதா
ம் நீங்க ரொம்ப லைக் பண்றது எது
நா ரொம்போ லைக் பண்றது பாத்தீங்கன்னா சாங்ஸ் வந்து கேக்குறதா ரொம்ப நா லைக் பண்ணுவ டிராயிங்கு என்னோட ஹாபி வந்து பாத்தீங்கன்னா டான்ஸு சிங்கிங்கு
ம்
ஆஹ் லிசனிங் சாங்ஸு
அப்றோ
அப்றோ என்ன ம் பசங்களோட வெளையாட்றது கிரௌண்டுக் போறது. பிளேயிங் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் ம் ம். உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் ஹாபி என்ன? உங்ளுடையது என்னங்க?
என்னோடது செடிக்கா செடிக்கி தண்ணி ஊத்தறது ஆ செடியை பத் திரமா பாத்துக்றது அத பெருசா வளக்குறது. வெத போட்டு வளக்கறது அத டெய்லியு பராமரிக்கிறது. அ டாக்ஸ் கூட வெளயாடி அனிமல்ஸ் கூட நெறைய ஸ்பெண் பண்றது. அத பாத்துக்கறது.
ம்.
அப்றோ கொழந்தைங்கல்லா வந்தா ஜாலியா வெளாட்றது.
ம் ம்
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசுறது. சாங் கேக்கறது. அந்த மாரி.
ம்.
அப்புறோ வெளையாடணுன் தோணுச்சுனா பக்கத்து வீட்டு பையங்ளா வருவாங்க. பசங்களா வெளாட்றது அந்த மாரி.
ம் ம் உங்க வீட்ல என்ன பெட்ஸ் எல்லா இருக்கு?
அ ஃபிஷ் வெச்சிருக்கே ஃபிஷ் மட்டுந்தாருக்கு.
ஓ பிஸ் டேங்க் வெச்சிருக்கிங்க.
அ ஃபிஷ் டேங்க் வெச்சுரு
கே ஓகே இந்த கோழி, டாகு கேட்டு அதெல்லா எது இல்ல.
எல்லா இருக்கு.
ஆ இருக்கு ம் ம் ம் ம். பரவால்ல ஆஹா எங்க வீட்ல எல்லா எதுமே இல்லம்மா. இந்த ஏரியால ஸ்ட்ரீட் டாக்ஸ் தா அதிகமா ருக்கு. தெருநாய்கள் அதிகமா இருக்கனால நைட் டைம்ல அதுவே பயங்கர தொல்லைங்க நமக்கு. சின்ன வய்ஸ் லந்தே அது எனக்குமே அந்த விருப்பமே இல்ல சின்ன வயசுல வந்து பிஸ் டேங்க் வாய்ங்ட்டு வருவே. நறைய வந்து ஃபைட்டர்ஸு டைகர் ஃபிஷு எல்லா வாய்ட்டு வந்து வீட்ல வெப்பே. அது சரியான மெயின்ட்னன்ஸ் இல்லாம அதே எறந்து போய்டுமில்ல. அது வாங்கி வாங்கி சும்மா சாகுதே அப்டின்ட்டு ஆமா ஆமா. நம்ம சின்ன வயசுல தெரியதுல்ல எப்டி நம்ம மெய்ன்டென் பண்ணணு.
உ நானே இப்பதா வாங்குனே ரீசன்ட்டாதா ஒரு மாசந்தா ஆச்சு.
ஆ ஆ.
ம்.
அப்புறோ வந்து அ லவ் பேட்ஸ் வளத்துட்ருந்தே. அப்புறோ வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து மாடில புறாக்கள் அதிகமா வரு. அது நம்ம வீட்டு பக்கோ வந்தாலு அதுக்கு ரைஸ் போட்றது.
ம்
கிளி இருந்தது கிளியா அது பாத்துட்டு வந்தோ
ம்
அப்றோ ரீசண்டா நம்ம வீட்டுக்கு ஒரு அணில் வந்தது செரி பாப்பா கூட வெளாடிட்டு இருந்தது ஏ ஒய்ஃப்க்கு அந்த அணில் கூட பாத்த கூட பயோன்டு வெளிய தூக்கி போட்டா அது வெளிய போட்ட நேரத்துல அந்த தெரு நாய்ல வந்து கடிச்சி அது கொதறி சாக செத்தே போய்டுச்சி
உங்க ஒய்ஃபுக்கு அனிமல்ஸ்னா புடிக்காதா
அவங்களுக்கு அனிமல்ஸ்னா சுத்தமா எதுவுமே புடிக்காதுங்க
எதுவுமே லைக் பண்ண மாட்டாங்ளா
ஒரு பல்லிய பாத்தா கூட கத்திகிட்டு ஓடுவாங்க அவங்க வளர்ந்த இது வேற சூழ்நிலையே வேற அப்டி அதனால சீச்சீ எனக்கு எது பாத்து பயம் எல்லா இல்லம்மா ம் அவங்களுக்கு எது சின்ன சின்ன ஹீக நமக்கு நாயனா கூட பரவாயில்ல மாடுனா கூட எல்லாமே இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல கூட மாடு அதுதெல்லா பக்கத்து ஏரியா வில்லேஜ்ல எல்லா போயிட்டு வருவோ நம்ம அது பழக்கம் ஆயிடுச்சி ஆனா இவங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கங்க ஆனா எங்க பொண்ணு எந்த பூச்சி எதுவுமே இருந்தாலு போய் கையில புடிச்சிருவா போய்
ஓ என்ன மாரியே
ஆமா அணில் வந்து அணில் கூட வெளாடுறதே அவதா அதிகோ
ம்
அணில் தூக்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட பயப்படுத்துவா அவங்க அம்மா கத்தி ஒரு டைம் அழுதே அழுதுட்டாச்சி அவங்க அம்மா அந்த அளவுக்கு ரொம்ப சேட்ட
ஓ உங்களுக்கு டாய்ஸ் வெச்சிக்கவல்லா புடிக்கும்மா பத்திரமா டாய்ஸ் சேமிச்சு வைக்கிறக்கு
ஆ அந்த இது கலெக்க்ஷன் எல்லா கொஞ்சோ கொஞ்சோ சின்ன வயசுல வாங்கியிருந்தே
ஓ இப்ப வெச்சிருக்கீங்ளா
இப்ப எதுவு இல்ல இப்ப எதுவு இல்ல நெறைய டாய்ஸ்லா சின்ன வயசுல நெறைய வாங்குவே வீட்ல வெச்சிக்கிறது அது ப்ரெண்ட்ஸ் வருவாங்க எடுத்ட்டு போய்டுவாங்க செரி எல்லா ஒரு ஏஜ் ஆன பின்னாடி எல்லாமே விட்டாச்சு
நீங்க லெவன்த்ல என்ன குரூப் எடுத்தீங்க
நா லெவன்த்ல சயின்ஸ் பியூர் சயின்ஸ் எடுத்தே ஆ எனக்கு மேக்ஸ் சுட்டு போட்டா கூட வராது எனக்கு அந்த மேக்சுக்கு என்னவோ சிம்பிள் மேக்ஸ் எல்லாமே பண்ணிடுவே பட் எல்லாமே இந்த சம்ஸ் அப்டின்னு போது ரொம்ப ஒரு மாரி தல சுத்துற மாரி ஆயிடு
புரிஞ்சுகிட்டா ஈஸி தான
அதேதா அதேதா அப்போ நாங்க பாய்ஸ் பாய் ஸ்கூல் தா படிச்சிட்டு இருந்தது அப்ப எல்லாமே அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து இன்வால்வ்ளோட சொல்லித்தர மாட்டாங்க
ம் உங்க காலேஜ் லைஃப் புடிச்சிருக்கா இல்ல ஸ்கூல் லைஃப் புடிச்சிச்ச உங்ளுக்கு
ரொம்ப புடிக்கு
ஏ
காலேஜ்லதா வந்து பாத்தீங்கன்னா எப்டி லைக்கு படிக்கிறது பசங்களோட அப்ப வந்து நா கோவிட் தான் படிச்சேன் காலேஜ்ல ஃபஸ்ட் டைமு
ஆ
ஆ அப்ப வந்து பாத்தீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சர்க்கிள்லு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன் நா இங்கெல்லாம் என்னென்ன அனுபவிக்களோ எல்லாமே ஹாஸ்டல்ல போய் நா அனுபவிச்சேன் நைட்ல வந்துட்டு திருட்டுத்தனமா த சினிமா போறது அ நெறைய வில்லேஜ் சுத்தி இருக்கும் அதல்லாம் ஃபெஸ்டிவல் டைம்ல் வந்துட்டு இந்த ஆடல் பாடல் வைப்பாங்க இல்லைங்ளா அ அங்க போய் பாத்துட்டு வர்றது அந்த மாதிரி நெறைய ஒரு அது எப்படி நா சொல்றது நா பிளஸ் டூ வரைக்குமே அந்த அளவுக்கு நானு வீட்ல இருக்கும் போது சுத்திட்டு போனான் கூட என்கு தெரியாது எனக்கு அங்க காலேஜ் போனக்குன வேற டிஸ்ட்டிக்ல படிச்சேன் அங்க போகும் போதும் ஃப்ரெண்ட்ஸுமே அந்த ஏ ரியாப்பு மக்கள்லா அவ்வளவு அன்பு காட்டி அந்த இது இப்போ வரைமே என்னால மறக்க முடிய நீங்க காலன்னு சொன்னும்ப போதே எனக்கு பாருங்க அப்படி கண்ணுக்கு முன்னாடி நிக்குது அந்த நாட்கள்லாம் ஆமா நாங்க வெளியில டூர் போனோம் அ டெல்லிக்கு போனோம் அங்க காலேஜ்ல ஃபஸ்ட் டைம் கூட்டு போ ஃபஸ்
ஓ டெல்லிக்குல்லா போனீங்களா
ஆமா ஐ வி க்கு வந்து எங்கள டெல்லி கூட்டு போனாங்க டென் டேஸ்
டெல்லில என்னெல்லா பாத்தீங்க
டெல்லியில வந்து நாங்க அ ஐ வி தான் பெயிர் ஒரே நிமிஷ் இருங்க கூப்புட்றே
ம் செரி